ஹலோ
ஹலோ
என்னடா பண்ற
நானா ஏச படிச்சுட்டுருக்கிறே
ஆ
ஏசப் படிச்ட்டுருக்கண்டா
எம் எல் டி டா
எம் எல் டி அது மத்யான்மா அவ அதா கம்பெனி வேணுன்னு நா படிக்கறக்கு அதனால அவ கூட அப்டே படிப்பே
டேய் ஒரு நாள் தாண்டா இருக்கு என்னடா
ஏய் ஏசக் எனக்கு நாளே இல்லடா நாளைக்கு சாய்ந்திரம் முடிச்ச நாளானைக்கு காலைலடா
சேர் ஓகே
அதனாலதா நானு கெடைக்கிற டைம பாத்துட்டுருக்கே டேய் ஏசப் கொஞ்ச கொஞ்ச ஞாபம் இருக்குது ச்ச ஏ உங்கிட்ட கால்குலேட்டர் இருக்குதானே
உம் ஆமா
எந்த மாரி கால்குலேட்டரு
என்னோட அந்த பௌர் அண்ட் பௌர் மேட்ரிக்ஸ் போட முடியுல அந்த மேம் சொன்னது
டேய் அப்ப அத எனக்கு குட்ரா ஏசப்புக்கு சரியா உம் நல்ல வேல உங்கிட்ட இருக்கே அதனால தப்புச்சுட்ட இந்த டைம்
டேய் ஆனா அது வந்து உள்ள போனப் மே கிரண்ட் எல்லா வாங்கிட்டாங்க ஆ ஆஹ் அரியர் எக்ஸாம்க்கு விட்டுருவாங்குனுதா நெனக்கிறே நா கண்டுக்க மாட்டாங்குனு நெனக்கிறே
ஏன்னா போன டைம் உங்க ஹால்ல அந்த ஃகேல்குலேட்டர் வாங்கலதான
ஏ ஹால்ல வாங்கல
உம் எங்க ஹாலுக்கு வந்தவன் மட்டும்தா வாங்குனா அதனால ப்ர ப்ரச்சனை இல்ல
சேர் நா தரே
உம் நாளைக்கு அப்டியே அதுல எப்புடி யூஸ் பண்றதுன்னு சொல்லித்தா
ஆ ஓகேடா
உம் அப்பறோ என்ன பண்ற
அப்றோ படிக்கணு
டேய் நேத்து மைல்ஸோடது டவுன்லோட் பண்ணே லாப்ல ஆனா அது டவுன்லோடே ஆகல என்ன ப்ரச்சனைன்னு தெரியல ஃபயில் வந்து மைல்சு
புரியல மா என்ன
ஸ்பைடர்மேன் மைல்ஸ் இருக்குல்லடா அத பாத்தீன்னா டவுன்லோட் பண்ணே டவுன்லோட் ஆனதுக்கு அப்பறோ ஹார்ட் டிஸ்க்லேருந்து காப்பி பண்ணி மாத்துனே மாத்தினதுக்கு அப்பறோ அத வந்து செட்டப் பண்ணலான்னு பாத்தா சம் ஃபைல்ஸ் ஆர் நாட் லொக்கேட்
டே பஸ்ட்டு நீ அந் இது செக் பண்ணி பாருடா வெரிஃபை செட்டப்ன்னு ஒண்ணு இருக்கும்டா
ஓ
நீ அப்டியே பண்ணு
உ அ ஆ லேப்டாப் அங்க இருக்கு இரு அப்டியே பண்றே ஒரே ஒரு நிமிஷோ இரு
அப்பறோ வேறன்னா மேட்ச் நேத்து எப்டி போச்சு
என்னடா நேத்து தெறிக்க விட்டானுங்க மேட்ச்ச அடேய் ஹலோ ஏய்
ஏ அப்புன்ன அந்த ப்ராஜெக்ட் முடிச்ட்டியா நேத்து
ஆ அந்த ஃபர்ஸ்ட்டு இது முடிச்சுட்டோம் இது சும்மா வி எஸ் கோடுல போட்டேன் டா அதே முடிச்சிருச்சு
அத முடிச்சுட்டு என்ன பண்ண
ட்டு முடிச்சுட்டு அவ்ளோதா அது மட்டும் தான் பண்ணேன் நார் ஒன்னும் பண்ணல ஆஹா டேய் சப்மிட்லா பண் ப்பண்ண இது ரொம்ப சீக்கிரம்டா
உ அத அததுவும் கரெக்ட் தான் நேத்தே பண்ணிட்டு இன்னைக்கு இது பண்ணா கரெக்டா வராது
அதான் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நா நாலு நாள் கழிச்சு சம்மிட் பண்ணிக்கலா
ரெண்டாம் தேதி பண்ணா கரெக்டா இருக்கும்
உம்
இப்ப பண்ணு
செரி நான் நாளைக்கு காலட் அஹ கால்குலேட்டர் தரேன் நீ வந்து லீவ முடிச்சுட்டு வரும்போது கூடு
அதெல்லா பிரச்சன இல்ல
உம் அப்பறோ என்ன நே மேட்ச் பத்தியா வெறியா இருந்துச்சு
ஆமாண்டா டே போட ச்சு நேத்து கொஞ்சோ மன வேதனைக்கு உண்டாயிட்டேன் நானு
என்டா என்ன ஆச்சு ஆ விடு ஆ வேண்டா
நேத்து இப்ப டெல்லி ரொம்ப மோசமா ஆடுனானுங்க
ஆமா அநியாயித்துக்கு மோசம்
உம் உம்
ட்டு ரெண்டு ஓவவர்ல மூணு விக்கெட்டு
தொடர்ந்து விக்கெட்டா விழுந்துட்டு இருக்குது ஆட தெரியுமான் தான் தெரியில அவனுங்களுக்கு
ஒ ஒருத்தன் போறது தான் ஒழுங்கா கொஞ்சோ ஆடிட்டு இருந்தான் அதுக்கப்புறோ அவனும் அவுட் ஆயிட்டான் அப்புறோ வேற என்ன
ஏ இப்போ லேப்டாப் வந்து பிளாக் ஸ்கிரீனா வருதுடா என்னடா பண்ணோ அன்னைக்கு ஏதோ பாத்தமேடா
திரும்பி ஏ ஃபோர் ஷட் அவுன் பண்ணிட்டு திரும்பி ஆன் பண்ற வந்துரும்
அதான் ஷட் அவுன் ஆகமாட்டேங்கதே
ஏ அது பவர் பட்டன் இருக் க்குல்ல அது லாங் பிரஸ் பண்ணு
பண்ணியாச்சு ஆன ஆகல
ஏய் அப்படி ஆஃப் ஆயிரும்டா
ஊ ஹம்
பிளாக் ஆன் ஆச்சா ஃபர்ஸ்ட்டு
ஓ ஆனாய் பாஸ்வேர்ட் எல்லா போட்டனே இருயிரு பண்றேன் ரீஸ்டார்ட் அடிக்கிறே
ஆஹ் டே எது பேக் ரவுண்ட் இதா இருக்கா
ஆமா
அதாவது ஆப்ஸ்லா தெரியுது ஆன ஆனால் பேக் ரவுண்ட் மட்டும் பிளாக்ல இருக்கு ஓ ரைட்டு சே அப்ப ரிஸ்டார்ட் பண்ணிப்பாரு
அத பண்ற அப்புறம் நீ எவ்ளோ படிச்ச நேத்து
இது படிக்கவே இல்லடா
ஏன்
செம பசி எனக்கு வீட்ல வந்த யாருமே இல்லை எரிச்சலாயிருச்சு
உம் உம் நீ எத்தனை எத்தனை மணிக்கு தெரியுமா வீட்டுக்கு வந்தேன் ஆறரைக்கு
ஏன்டா
ஒரு மணி முக்கால் மணி நேரம் பஸ்ஸுக்கு நின்று இருந்தேன்டா பஸ்ஸே வரல நாற்பதுக்குத நம்ம பஸ் வந்துச்சு நீ அஞ்சு மணிக்கு என்ன இறக்கி விட்டனா
ஆமா
அஞ்சு மணிக்கு போய் நின்னவந்தா அஞ்சு நாற்பதுக்கு தான் பஸ் வந்துச்சு அஞ்சு அஞ்சு முப்பதுலந்து அஞ்சு
ஏண்டா நீ நார்மலா ஏறுற இடத்து அ சீக்கிரம் வந்திருக்குமா
ஆடே அந்த அந்த டைமிங்க்கு பஸ் இல்ல அதுதான் பிரச்சனையே நானும் கூட சேரி நேத்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் பஸ் ஆச்சு வருன்னு பாத்தா ஒரு பஸ்ஸையும் காணோ நேத்து ஏங்க ஏரியா போறதுக்கு நிக்கற அவ்ளோ நேரம் நின்னு போறோம் கட்ட அப்படியே வந்துட்டே ஆறரைக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு ஆறரைக்கு வந்துட்டு ஒரு மாதிரியே இருந்துச்சு என்ன பண்றதுன்னே தெரியல லோகேஷ் வேர போன் லோகேஷ் வேர மெசேஜ் போடுறான் டேய் கால் பேசலமாடாங்கறான்
ஏய அவன் என்ன ஸ்டார்ட் பண்ணானும் அவன்
அவன் ஏதோ மூணே மூணு கால் பேசிட்டு கேட்டா பிசிடா வேலை அதிகம் அப்படிங்கறான் என்னடா வேலை இருக்கு
அதுவா அவ படிக்கவும் மாட்டான்
உம் ஆளு கூட மட்டு நல்லா பேசிக்கிறானுங்க ஃபோன் பேச சொன்னா பேச மாட்டேறானுங்க ஆஹ் வந்துருச்சுற இப்போ லேப்டாப் அதான் இன்னைக்கெல்லா பேசுறது ரொம்ப கஷ்டம்
ஒருகால் பேசிட்டு இருப்பா அப்பறம் வேற என்ன
வேற அதாயிரம் ரூா ஓப்பன் ஆயடுச்சு இப்ப நா டிரான்ஸ்பர் பண்றேன் மைல் சொன்னது
ஆ ஏன்டா டாம் பீட்டர் தான்டா கேட்டா
அ சரி மயில்சோடத விளையால்லாமென்னு சொல்லி ஒரு நட்பாசை வந்து விட்டது நண்பா அதான் ஸ்பைடர் மேன் விளையாடனும் சொல்லி கொஞ்சம் ஆசையா இருந்துச்சு அதா
ஏ நல்ல வேலைடா நேத்து நேத்து வந்து குமார் இருக்கு ஒண்ணு பண்ணன்டா லேப்டாப்ல அதா லேக் ஆகாம இருக்கிறதுக்கு செட்டிங்ஸ்ல போய் நா கொஞ்சம் மாத்தி விட்டே அது நா மா த்த என் லேப்டாப்பில் மாத்துனதுக்கப்புறம் தா கேம் கொஞ்சம் லக் இல்லாம ஓடுது நல்ல இப்போ
பரவால்ல
அவனுக்கா அதையு பண்ணி விட்டே ஆனா எப்படிப்ப ரன் ஆகுன் தெரல ஏன்னா வந்து சும்மாவே லாக் ஆகு இல்ல
ஆமா
உன்ட்டதா உன்ன சொல்னு அதா அதுக்கு மேல பண்ணலா ஆனா நெறைய இருந்துச்சு ஆனா நா அது மட்டுந்தா பண்ணே
சேரி இத மாத்திட்டே இப்போ அதுல என்ன பண்ணனு
வெரிஃபை செட்டப் பின்னு ஒன்னு இருக்குண்டா
ஆமா வெரிஃபை பின்னுனு
ஆமா அது எல்லா அது செக் பண்ணு டபுள் க்ளிக் பண்ணா அது அதே வெரிஃபை பண்ணு எல்லாமே இருக்கான்னு
நெட்டு வேணுமா
இல்லடா இல்லடா இருக்கிற ஃபைல்ஸ செக் பண்ணுன்டா அது
லேட் ஆகும் போலயே ஒரு ஃபைலுமே செக் ஆக மாட்டிங் து ஆ செக்காகுது செக்காகுது செக்காகுது
அது எல்லாமே இருந்தா கரெக்டா வந்துரு
ம் ம் இது தெரிஞ்சிருந்தா நேத்தே இது பண்ணிரு ப்ப நேத்து அப்பற ஹாலோ செல்லுனு ஒன்னு வெச்சிருந்தா அத டவுன்லோட் பண்ணா அது கீஸ் பாத்தினா இந்த ஆரோ பட்டன் கீஸ் இருக்கு ஏக்கு
ஏ அது டூ டி கேம்டா
அனா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அது கரெக்டா செட் ஆகல எனக்கு இந்த லெப்ட்ல விளையாடுற மாதிரி இருக்கு மோஸ்ட்லி அதுக்கு தேவல்லா
உம்
நெருக்கீஸ் மட்டும் ஓ நேத்து கொஞ்சம் அப்படி போச்சு அப்பறன் அவள்ட ஃபோன் பேசலானா அவள் படிக்கிற உட்காந்துட்டா
ம் ஹ்
அதனால அத அப்படி போயிடுச்சு அப்புறம் என்ன பாட்டை கேட்டு அப்படியே உட்காந்து படுத்துட்டேன்
ஆன ஆம் நேத்து தொடவே இல்லடா படிக்கவேஇல்ல சுத்தமா
நேத்து நா மட்டு படிச்சனடா
இன்னைக்காவது ஒழுங்கா படிச்சாகனும்டா அப்போ தான் நாளைக்கு ஒழுங்காக பண்ண முடியு
உம் உம்
ஃபர்ஸ்ட் மாடல் மட்டு தான் நம்ம இது ஃபர்ஸ்ட் இதான்டா தியரி அதாவது ஃபர்ஸ்ட் மொடில பாதி வரைக்கு தான் தியறி மத்தது எல்லாமே சம்மு
சரி நாளைக்கு காலையில பாத்துக்க வேண்டியது தான்
இ எல்லாமே பாக்கணும்டா இது கொஸ்டின் இதுவும் இல்ல பீரிவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு அத வச்சாவது பண்ணிக்கலா
ஏய் இல்லடா எல்லா செவப்பு கலர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஃபைல் ஆமாடா ஊருப்பட்ட ஃபைல் இல்லடா
அப்போ அது வராது விட்ரு டெலிட்
மூணே மூணு ஃபைல் தான்டா இருக்கு
டெலிட் பண்ணிறா
ம் பன்னெண்டு ஃபைல் மிஸ்ஸிங்கு தெரியுமா
ஆ அதா அதுதா வரல அது
அதுதா நேத்து ஃபுல்லா உக்காந்து இது பண்ணிட்டுருந்த
சேரி நா நா ஏத்திதரே நாளைக்கு
ஆ ஆ அதல்லா பிரச்சனயில்லவுடு
அப்றோ சேரி நா அப்றோ கூப்புட்றன்டா
ம் செர்றா ஆ ஆ ம் ம்
ஓகே பாய்டா